ஹலோ
ஆ சொல்லுங்க
ஹலோ
ஹலோ ஆ வணக்கம் சிஸ்டர் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
ஆ ஆ நலம்தா
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
ஆ எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் டீல்லா சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சு அதா நைட்டு அடுத்து ரெடி பண்ணனும்
அப்டியா சிஸ்டர் என்
ம்
என்ன ஸ் டிஃபன் இன்னிக்கி மதியான
கொஞ்சோ ஸ்டக்
என்ன சாப்
மத்தியான பன்னீர் கோ ஆமா ஸ்டக் ஆகுது நெட்வர்க் எனக் கரெக்டா இருக்கு ஆனா ஸ்டக் ஆகுது இப்ப கொஞ்ச ஓகேயா இருக்கு
ஆ கேக்கல சரி சரி சரி மதியான என்ன சமச்சீங்க
மதியானோ பயிரு வச்சிருந்தே தட்ட பயிர் கொழம்பு
அப்படியா தட்ட பயிர் கொழம்புனா அது எப்டி சிஸ்டர்
தட்ட பயி இது தட்ட பயிரு விக் ஆ ஆம வக்கலாமே ஆ மொச்ச தட்ட பயிர் அந்த துல்லா இருக்குதுல்ல
அப்படியா
ஆ எப்போது சாம்பாரு புளி கொழம்பு தவிர இந்த மாரி வாரத் க்கு ஒரு நாள் சேத்துக்கிட்டா நல்லதுங்குறதுனால ம் ஆ இல்ல அது கொஞ்சமா புளிய சேத்து வேற அதென்னது கத்திரிக்கால முருங்கக்கா அந்த மாதிரி போட்டு கொழம்பு வப்பாங்க சாப்டுவோ
அப்டியா எப்டி வெப்பீங்க அது சாய்ன எப்டி வப்பீங்க அப்டி சிஸ்டர் இப்ப எனக் தோழி
ம் கொண்ட கட்ல கொழம்பு வச்சிருக்கீங்ளா கொண்ட கடலை ஸ்டக் ஆகுது ஆ அதே இதுலதா தட் ஆமா அந்த இதுலயே தா அதே மாரியெ அந்த கொழம்பு எப்டி செய்றோமோ அதே மாரிதா இதுவுமே
அதுதா அது வந்து நா வந்து க கறி கொழம்பு மாதிரி பண்ணுவங் தோழி
ஓ இது நீங்க நம்ம புளி கொழம்பு வக்கிறோல்ல அதே ஸ்டைலயே வச்சா போது ஆ என்னா நைட் வந்து அந்த இத வந்து தட்ட பயிரோ மொச்சையோ அந்த மாரி வந்து ஊற வச்சு ட்டு காலைல அது கொஞ்சோ இதாய்டு வ கொஞ்சொ அதா வா ஊறிடு நல்லா அந்ததுக் அப் ப்றோ கொழம்பு வெக்க வேண்டியதா அது புளி கொழம்பு எப்டி வெக்கிறோமோ அதே மாதிரி தா காய்கு பதிலா இந்த பயிர் வகைகள் இருக்கு ஹலோ ம் ஹலோ ஹலோ ஹலோ